ஹலோ
கேக்குதா மேம்
ஆ இப்ப கேக்குது ஆ
ஹலோ நலங்க்கு சொல்லிருந்தாங்களே போனீங்ளா
ஆ நா போனே
எ அம்மாவோட ஃப்ரெண்டு ம் நா போவேல இப்பதா ஞாபவ வருது இப்பதா எழுந்தே தூங்கி
நாம் நா போனே அவுங்க முட்டி வலி மேல போனாங்க துணி துவைக்கே துணி துவச்சுட்டு கழுவுத்து போல ஆ துணி தொவச்சிட்டு கழுவி உடுன்னு பாத்துட்டாங்க போல கழுவியு விட்டுடாங்க
ம்
ஆனா கழிவிடும் போது புல்லா கழிவுடும் போது அங்க போல அத பாக்கமா காலுதா நல்லா வழுக்கி விட்டுட்டு வந்துருச்சு கால கூட ஸ்டிப்பா வைக்காம லூசா வச்சுட்டு இருக்காங்க அது நல்லா வழுக்கி விட்டுச்சு இப்ப பரவால்ல நார்மலா சரி போங்கோ சொன்னே ஏ போறம்மா போறமான் கலதுட்டு என்ன கட முடிச்சுட்
பயங்கரமா அழுதுட்டாங்களா
ஆமா அவங்கோ கொஞ்ச ரொம்ப வலிக் இல்ல எனக்கு ஏற்கனவே முட்டி வலி இருந்துசு இப்பொ இது வேற வந்துருச்சு என்ன எ
ம்
அவ எங்க மட்டு போ போயிட்டு வச்சிருந்தாங்க அப்ப அவ கேட்டா அவுங்க கேட்டாங்க இன்னு வரலயா அவுங்க சொல்ட்டு போய்ருக்காங்க
ம்
நாளைக்கு இல்ல வர்ல சரி நா வீட்டுக்கு வரே வீட்டுக்கு வரேமா சொல்லி அவ்ங்க கொஞ்ச அங்க வேல இருக்குது அவுங்ளுக்கு
கீழ விழுந்தாட்டாங்கன்னு சொன்னீங்க
அத சொல்லு நா வி நானு அவங்க நீங்க வேலைச்சு நா வீட்டுக்கே வந்து பேசுறே அப்டினு சொல்லி ங்க அவுங்க வேலைய முச்சுட்டு போய்டாங்க அவுங்க
ம்
ம் சேரி நானு வந்துட்டே நீ போக இன்னிக்கு போலயா
நானு போல தூங்கிட்டே இப்பதா எழுந்தே சரி அப்ரோ தா ஞாபகோ வந்துச்சு அதா நீங்களாச்சு போனீங்களா இல்லையா சொல்லிட்டு கேக்கலானு பண்ணே
இல்ல அவ இப்டி கேப்பே கேப்பாங்க வண்ட்டு நீயு வரல ஒ பொண்ணு வரல கேபாங்கோ அவ்ங்கோ
ஆமா இப்போ தப்பா எடுத்துட் போறாங்க அவுங்க ம் ரெண்டு பேரு வேணுண்டு தா வரலன்டு போன் பண்ணி சொல்ணு நேர்ல தா வர்ணு நேர்லதா வந்து அம்மாவ பாத்துட்டு அப்டியே அவ்ங்கல போய் பாத்துட்டு சொல்ட்டு வர்ணு வேற ஏதாச்சு ஒரு காரனோ சொல்ணு
ம் அப்ரோ எல்லா அப்ரோ ஒங்க மம்மியா திட்டு வாங்க வச்சிட்டு நீ போக மாட்யாடி ஆ மாம்மி வந்து என்ன திட்டு வாங்கோ
ஆமா இப்ப இவுங்களும் திட்டுவாங்க அவுங்களும் திட்டுவாங்க ஏன் வர்ல அப்டின்னு சொல்லிட்டு அதோ தூங்கிட்டோன்னா இன்னும் பயங்கரமா திட்டுவாங்க
காரம் தான் சொன்ன தூந்தேன்னு சொன்னா அவ குழந்த அழுதுது அப்டின்னு சொல்லி ஏதாவது சொல்லீங்க
ஆமா பாபாக்கு ஒடம்பு சரியில்ல இல்ல நைட்டு் லேட்டா தூங்குனோம்
ம்
அதான் கடையில டேட்டா எழுதுனோ அப்டின்னு எதாச்சும் சொல்லனும் அப்புறம் புறம் யா இன்னு எழுந்துக்கலேன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க
இன்னோ எத்தன மனிக்குதா எழுந்துச்சறது இங்கயும் எழுந்துக்குல வே பெரியப்போ மொட்டயிங்
கல்யாணத்துக்கு களம்பும் மோது முன்னாடியே சொல்லிடுங்க நான் சீக்கிரமா களம்பிடுறேன்
ஆ செரி செரி நான் பர்ஸ்ட்ட உனக்கு கன்பார்ம் பண்ணிறேன்
நழங்குக்கே லேட் ஆயிடுச்சு போ முடில
அப்ப இன்ஃபார்ம் பண்ணிறன் நான் சொல்லிடுறேன் நான் ஸ்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நான் அவுங்ளும் மறந்துட்டாங்க நானும் மறந்துட்டேன் இ அப்ப கல்யாணத்துக்கு போமோது நா ஃப்போன் பண்னி கரெட்டா சொல்லிருந்தேன்
அவுங்க கால்வலில வுட்டுருப்பாங்க இல்லன்னா காலையிலயே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க
அதான் படுத்தாங்கலா அவுங்க நைட்டே சொல்லிட்டாங்க நீ காலைல
ம் ம் அதனாலதான் இன்னும் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணயே அப்டின்னு சொ சொல்லிட்டுதான் நான் பண்ணேன் என்ன ஆச்சுனு சொல்லிட்டு
அவுங்க தூங்கிடுவாங்க தூங்கிட்டுக்கிறாங்க இ நான் போயிட்டு வந்தேன் நா வீட்டுக்கு வரன் போமான்னு சொன்னாங்க அதுக்குள்ள வந்து நா ஃபோன் பன்னிட்டேன் வந்து கேட்டுதான் போவாங்க ஏன்னா நேத்து நெனசின்ட்டு போனாங்க வா சொல்லிட்டுங்க அவன் வந்து கேப் பான் ஏன் வர்ல நா வந்து சொன்ட்டு
ஏற்கனவே அவுங்களுக்கு முட்டி வலி இதுல அவ்ளோவுதான் கால் என்னாவு போதோ
இ ஆமா
ங்கிற மழைப்பள்ளங்க ஏற்கனவே எங்கும் கூப்பட்டாலும் வரமாட்டாங்க
செரி ஒன் பொன்னுக்கு முட்டி வலிக்குது நான் வரன் நான் வரமாட்டேன் கூட கன்
எங்யமே வரமாண்டாங்க
இப்பதா எழுந்து குளிசிட்டு இருக்கான் கோவிலுக்கு போனு அப்பின்னு ஏற்கனவே டைம் அயிடுச்சு குஸ்குஸ் வந்து படபடனு களம்புவாங்க கோயில் போறான் குள்ச்சிட்டு இருக்காங்க பெரியைய பப்பா எழுந்துட்டா ஏன்ச்ச ஸ்டெய்ட்டா பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டன் தூங்க கூட இல்ல கண்ண முடினே போயின்குறன் இல்ல அவ பாக்குலயே அவுங்கதான் குளிசிட்டு இருக்காங்கள பாத்துரும்ள
ஆ
அவ விஷேய் பஸ்டே அவ ஊர்ல விட்டு போயிட்டா பக்கத்து தாத்தா வீட்டுக்கு அங்க போய் போனா அவுங்க ஃப்ரெண்டு வந்துருக்காங்கல்ல
ஆ
அவங்க கூட கொஞ்சா நாள் கழித்து பார்த்து தான் வருவா அதுக்கப்புறோம் வந்து பல் வளக்குறது துனி தொவைகிறது எல்லாம் பண்றாங்க அந்த அம்மா
ம்
ஸ்டேய்டா அப்டியே கண்ண தொறந்துக்குன்னே கண்ண மாறக் கண்ணாலேயே அப்டியே போயிட்டா
போனோ அவுங்க நண்பிய போய் பாத்துட்டு வந்த பிறகுதா மறு வேல செய்வாளுகோ
அவுரு போயிட்டாரு எங்க இருக்காங்களான்னா அப்டின்னு
கூப்புலன்னா கூடோ அவுங்க நண்பிக் நண்பி கூட சேந்துதா அவ ஜெய்ப்பா
அவத்த அவ சேக்க நாங்களு தேக்க மாட்டேங்கிறோ போலருக்கு
ம்
இன்னு பைய சு சுன்னுவாரு ஏந்துருக்கவே இல்ல நடுவுல ஒழ க்கா ஒரே வேற டோல் குடு அம்மா டோல் குடு அம்மா டோல் குடு இந்த அண்ணடி ச்சிங்கிற பார் எப்டி பிள்ளக்குறதே சொல்லுங்க எல்லாரு அப்டி ஃபோன் குடுத்து ஃபோன் குடுத்து அப்டி தூக்கத்துலேயே ஒளர்றா அம்மா டோல் குடு அம்மா டோல் குடு அப்டினு
அந்தளவுக்கு ஆள் மனசுல பதிஞ்சிட்ருக்கு அதுக்கு
ம் ஆ
ம்
ஆ
காலைல சாப்புட என்ன செஞ்சீங்க
எதுமே செய்ல
இன்னு எதுமே செய்லயா
இன்னு எதுமே செய்ல ஆ ஓ கொழம்பு இருக்குது
ம்
தோச சுட்டு தரணு அவுங்களுக்கு நேத்து எறா கொழம்பு வச்சாங்கல்ல
ஆ
எறா கொழம்பு வச்சுட்டாங்க அது அந்த அக்கா கொஞ்ச கேட்டாங்க பக்கத்து வீட்டு அக்கா கொஞ்ச குடுத்துட்டு செய்றேக்கா இல்லாட்டி க காலல சாப்பாடு குடுத்துருந்தாங்க
ம்
அததா உட்டு வச்சுருந்த நா ஒன்னு டாஸ்ட்டு எது குடுத்தாலுமே அதுல கொஞ்ச எடுத்துதா குடுத்தர்ணு அவுங்களுக் இப்ப அதான் கேட்ட எதா வாங்கிட்டு வரணுமா இல்ல எது செய்வீர்களா அப்டினு நா எதா செய்ணு சுட்டுத் தர்ணு உங்க வீட்ல என்ன செய்றீங்க
நாங்களு தோச தா சுடப்போறோ இன்னு யாருமே எழுந்திக்கல எல்லாரு அத தூங்கின்னு இருந்தாங்க எழுந்ததும் தா செய்ணு தோச தா சுடப் போற தோச சுட்டு சட்னி அரைக்கணு
கொழம்பு
கொழம்பு தா சட்னி அரைக்கணு கொழம்பு எதுவு இல்ல
ஆ நேத்து இது நேத்து கொழம்பு அது காலியாய்ச்சா பசங்க சாப்ட்டு
ஆ சாப்ட்டாங்க காலி ஆயிடுச்சு ஆ பத்தாதுக்கு நைட்டு ஆமா அவுங்களுக் பர்ஃபெக்டா செய்யி ஊர்லருந்து எங்க நாத்தனார் பாப்பா வந்துருக்கார்ல அவளு மேலேயே பட்த்துட்டா மேலேயே வந்து பத்துக்குனா நைட்டு மேலேயே பத்துன்னு மேலேயே தூங்கிட்டாங்க நைட்டு அவுங்க அப்பா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு
அவுங்க அப்பா வா
அவுங்க அப்பா இல்ல அவுங்களோட மாமா என்பசங்களோட அப்பா போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு பிரியாணி வாங்கினு வந்தாரு அப்பற எல்லாரும் சாப்ட்டுட்டு படம் பாத்
நைட் ரெண்டு மணிக்கா அடக்கடவுளே சாப் எங்க இருந்து செரிக்குறது உடம்பு ரெண்டு மணிக்கு மேல சாப்ட்டா
ம் ம்
எப்டிதா சலிக்காம எழுந்து போறாருன் தெரிலமா ரெண்டு மணிக்கு பிரியாணி வாங்குறதுக்கு
ம் ம்
ஆமா நீங்க வேலைக்கு போலயா
ம்
ஒ நீங்க சனிக்கிழமைல
ஆமா சனிக்கிழமை போல சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை லீவு
உ
விடுமுறை நாட்கள் ரெண்டு நாளு
அப்பா ஃபோன காதுல வெச்சு பேசுதுக்க நல்லா சூடா இருது ஃபோனு
ம்
இது என்னதுக்கு அடி இந்த பசங்க ஃபோன் நறைய வாட்டி உபயோக படுத்துறாங்களா நல்லா சூடாயிருது ஃபோனு என்னால காதுலே வெக்க முடியல எச்சாவது காது ஜிவ்வுனு சூடு ஏறுது கட கட கடனு
ம் காலையிலே எவ்வளோ வெயில் காயுது
அதா நேத்து கொஞ்ச கேட்டே நீங்க இது வேலை போலியா அப்டின்னு சொல்லி நேத்தாவது வெயில்லாம இருந்தது இன்னைக்கு வெயில் எவ்ளோ அடிக்கிது பாருங்க
ம் மட்ட பந்து விளையாட ஓடி போயிருவாங்களேனு
ஆதா இன்னும் போல அதா கேட்டே போலியா அப்டின்னு இதோ போணு போணு எங்க தனியாபுரத்துலதா போனு அப்டினாரு
ம்
நா சொன்னே நேத்து நா இன்னைக்கு நல்லா வெயிலு இத பாரு பேனு அடிக்குது நேத்து கொஞ்ச மழை
எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ட்டாங்கன்னா பேச சொல்லுங்க என்கிட்ட எப்டி இருக்குதுன்னு கேக்குறே நான்
ஆ சரி ஓகே ஓகே அவுங்க இன்னு இதுக்கு இன்னு புடிச்சுட்டே வரல அவுங்க
ஆ இப்ப பேச சொன்னா பேசமாட் டாங்க அவுங்க கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சே அப்டின்னு போயிடுவாங்க
ஆமா ஐயோ அதா அவுங்க திட்டுவாங்க என்ன கோயிலுக்கு கெளம்பி ஓடுங்க எதுக்கு என் திட்டு வாங்குவாரு அவுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச ல கொஞ்ச இதா பேசுவாங்க இப்பயே டைம் ஆச்சுனா வந்து அறக்க பறக்கன் கிளம்புவாங்க கிட்ட வரு வார வார இதேதா நடக்குது இதே கததா நடக்குது நான் எங்கதா போறே அப்டினு இன்ன வரையு இருந்தாங்க இந்த கறி குடுக்க லேட் ஆயிடுச்சு இந்த கறிக்கட பையன் ஃபோன் பண்ணி கூப்ட்டாங்க வாங்கிட்டு வர லேட்டாயிடுச்சு
ம்
புது வீடு கட்ரோல்ல அங்க ஒரு அண்ணன கூட்டு போயிட்டு வந்தாங்க எதோ வேலை போல வீட்ல வந்து வீட்டாண்ட
ஆ
அந்த அண்ண கூட்டு போயிட்டு வந்தாங்க அண்ணா ம் ஒரு அண்ணர் பரவா இல்லையா அந்தண்ணா கூட்டுப் போயிட்டு வந்தாங்க
ம்
நீ என்னாடோ
கீழ குப்ப வண்டி சவுண்டு கேக்குது ம்
ஆ போய் கொட்டிட்டு வந்துருக
ஆ போயி கொட்டிட்டு வரே நானு
ம் அப்ப அதுதிங் ஆ வந்துருச்சு வந்துருச்சு நா தா போயிட்டு காயல கொண்டு போய் வச்சட்டு வந்தே
ம் எப்பவுமே காலையில ஆறு ம் காலையிலயே வந்துரு
ஆ இன்னிக்கி ஞாத்திக்கிழம லேட்ட ஆகுது அவங்களு லேட்டா வருவாங்க ஞாத்திக்கிழமனா அத பக்கத்து வீட்டுல சொன்னாங்க வச்சு குப்பை வண்டி வந்துச்சும்மா குப்பை கு போட்டு வந்துரு அப்டின்னு சொன்னாங்க
ட்டு வந்துற இல்லன்னாக்கா எங் மாமியார் பாத்துனோ இருப்பாங்
அப்புறோ க கத்த போறாங்க அவங்க வேற இன்னு வரலையேன்னு குப்ப கொட்ட அப்டின்னு
ஆமா அவங்க கத்துனா பரவாயில்ல எதிர்விட்டாயாவு சேந்து கத்துவாங்க இப்ப போய் நா மாட்ட ஆமா நா போய் கொட்டிட்டு வந்தறே
ஆ நீ கூட்டிட்டு வந்து சுத்தே